ஹலோ கேக்குதுங்களா ஆ சொல்லுங்க சார் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்படிங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நா நல்லா இருக்கே சொல்லுங்கப்ப ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
அப்ப என்ன ஜாப்ல இருக்க ஹலோ
அ சொல்லுங்க சார் நானா சார் நான் முந்திரி கம்பெனி வச்சிருக்கேங்க சார்
அப்படிங்களா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு ம் பசங்க
ஒரு பைய ஒரு பொண்ணு
என்ன பண்றாங்
பைய வந்து இன்ஜினியரிங் பண்றா பாப்பா வந்து ஃபிஃப்த் படிகிறா திருவள்ளுவர் மெட்ரிகுலேஷன் ஸ்
அவர் வந்து எங்க வீட்டுக் கார் வந்து எனக்கு அந்த கம்பெனிய வச்சு குடுத்து நாலு வருஷோ ஆகுது வீட்டு்லேதா பண்றோ
உம்
எப்படி போயிட்ருக்கு ஜாப்பல்லா
நல்லா போயிட்டு இருக்குங்க சார் ஒரு ஆறு ஆறு பேர் வேல பாக்குறாங்க நம்ம கிட்ட
ம்
ஆஹ டெய்லியு ஒர்க் இருக்கு நம்மளுக்கு கம்பெனியில டெய்லியுமே ஒர்க்கு தா ஸ்டாப்புங்கள்ல்லா நல்ல டைப்பு
சீசன் கேத்த மாரி ஒர்க்கு
இல்லா சார் எனி டைம் சீசன் இருந்தாலு இல்லாட்டாலுமே ஒர்க் கண்டனியூஸா ஒர்க் இருக்கு
ம் சீசன் டைம்ல கொட்ட எங்கிருந்து வரு
நம்மளுக்கு வந்து ஆஹ் இல்லல்ல அ எல்லாமே ஒரே ஓனர் தா நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஓனர் இன்சார்ஜ் இருக்காங்க சாத் திப்பட்டு காடமியூரு ஆ கீழக்குப்பம் ஆ இந்த மாத்ரி சாத்திப்பட்டி ஒரு மூணு ஓனர் இருக்காங்க அவுங்க வந்து நம்ளுக்கு ரெகுலரா ஒரு ஓனரில்ன்னா இன்னொரு ஓனரு அப்டின்னு கொட்ட சப்ளை பண்ணுவாங்க
அப்டி கன்டினியூசா வந்திருக்கு ம் கன்டினியூசா வந்துட்ருக்கு ம் வந்து அவருக்கெப்டி ஜாப் அவருக்கெப்டி சீசன் டைம்லயா
இல்ல அவர்க்கு வந்து சிக்ஸ் மந்த் ஒர்க் இருக்கூ சிக்ஸ் மந்த் வந்து பிசினஸு சீசன் டைம் நெல்லு கம்பு கேழ்வரகு மக்காச்சோளோ இதல்லா வந்து சம்த் ட்டிகு வரூ இல்லியா ஆ அ ஒரு விவசாயிங்க கிட்டருந்துப் பர்சேஸ் பண்ணி அவுங்க பெரிய பெரிய மில்லுக்கு ஆ அனுப்பி உடுவாங்க
அப்
அவுங்க வந்து ஒரு வியாபாரி இருக்காரு இப்ப கமிட்டிலனு ஒரு வியாபாரி இருப்பாங்க அவுங்க வந்து அந்த வியாபாரி கிட்ட இவரு அசிஸ்டன்டா ஒர்க் பண்றாரு
ம் ஓகே ஓகே சேல்ரி எப்டி வாங்க் திலே கேட் டெய்லியா சால்ரி எப்டி சேல்ரி எப்டி
புரியலங் சார் சார் ஒர் நிமிஷோ ஒர் நிமிஷோ அலோ
ஹஸ்பண்டுக்கு சேல்ரி எப்டின்னு
அவுங்ளுக்கு டெய்லி வேஜஸ் மாரிங் குடுப்பாங்க கமிஷன் பேசிக்ல குடுப்பாங்க சார் ஃபஸ்ட்டு போம்போது ஆ அவ்ருக்கு வந்து மந்த்லி சம்ப்ளோ தா குடுத்தாங்க
அ அ
ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் வந்து மந்த்லி சம்ப்ளோ தா வாங்கிட்ருந்தாரு
ம்
உ அது இல்லாம இவ்ருக்கு வந்து எப்டி வரூனா ம் எக்ஸ்டா பேமன்ட் மாரி ஏதா பொருள் இப்ப ஒரு ஒன் லாக் வந்து பொருள் வாங்கி சேல்ஸ் பண்றாங்க அப்டின்னா அதுல ஏதாவ்து டூ டூ தௌசண்ட் இல்ல ஒன் தவுசண்ட் ஃபைவ் ஹன்ட்ரட் அந்த மாரி கமிஷன் பேசிக்ல அவருக்கு சேல்ரி கெடக்கும் அந்த சம்ப்ளோ இல்லாம இதுவூ பண்றாரு
ஓகே ஒ
நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்க நீங்க ப்டி இன்கம் ஏன் பண்றீங்கனு சொல்லுங்க
அ நா இங்க பேப்பர் பிஸ்னஸ் பண்ணீட்ருக்கே ஆமா அது ஃபு தேனிலேந்து எனக்கு ரெஃபர் பண்றாங்க எனக்கு ப்ராடக்ட் டு அது இங்க அத வாங்கி நான் கிலோ ஒரு ஹண்ரட் ருபீஸ் பாதி பாதி அமௌன்ட் வச்சு எக்ஸ்ட்ரா செதுக்குங்
ஓ அப்டிங்களா செரி அது நல்லா இன்கம் கெடக்குதுங்களா
நூற்ருவாய்க்கு வித்தா நூற்ருவா லாபோ
ஆ